கேக்குதா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
என்னப் பண்றீங்க
சும்மா சும்மாதா ம் நல்லா இருக் க நீங்க எப்டி இருக்கீங்க சாப்டிங்களா
ஆ இல்ல இப்பதா ஃபினிஷ் ஆச்சு ஒர்க்கு இனிமேதா
ஓ ஒர்க் ஒர்க்கு போயிறீங்களா
இல்ல இல்ல குக்கிங் ஒர்க்
ஓ
உம் ஹ்ம்
இல்ல இல்ல இப்பதா முடிச்ச காலேஜு உம்
ம் சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டாச்சு என்ன சாப்ட்டீங்க
நா வந்து ரசமு பீட்ரூட் கூட்டு நீங்க
எங்க வீட்ல வந்து கார கொழம்பு தா எங்க அம்மா பசிலே கார கொழம்பு கார கொழம்பு
ஐய்யோ இது எங்கயோ கேள்விப்பட்ட மாரி இருக்கு இந்த காரக்கொழம்பு டாப்பிக் எங்கேயோ பாத்த மாரி இருக்கே எதோ ஃபிலிம்ல பாத்தேனோ
இல்ல இல்ல இந்த காரக் கொழம்புதா டெய்லி
ஐய்யிய்யோ
அவ்ளோதா அது சாப்புட்ணு இன்னைக்கு வந்து காய் போட்டக் காரக்கொழம்பு
ம் காரக்கொழம்பு ஸ்பெஷலா
காரக்கொழம்பு பிரச்சினல்ல காரக்கொழம்பே வச்சின்னுக்குறாங்க
அதா பிரச்சன கரெக்ட்டு கரெட்டு காரக்கொழம்பு பிரச்சன இல்ல அது டெய்லி சாப்புறதுதா பிரச்சன
வேற வாய்க்கு சிஸ்டர்
நீங்க யூடியூப் பாத்து எதாச்சு ட்ரை பண்ண வேண்டியது தான
நம் நம்பளுக்கு அந்தளவுக்கு செட்டா அம்பல்ஸ் சேம் அடிஸ்ட்ட
எல்லா கத்துக்கணுந்தா
கத்துக் கணும் இன்னு வயசு இருக்கு கத்துக்க வேண்டிது
ம் அவ்வளோதா ஆயிடுச்சி காலேஜ் முடிஸ்ட்டீங்க இன்னு என்ன வயிசு கொஞ்சோ கொஞ்சோமா நீங்க கத்துக்கணு அப்பதா ஃபியூச்சர்ல வரவங்களுக்கு நீங்க சமச்சி குடுக்குற மாரி இருக்கு
இதுக்கப்புறோ ஒர்க்கு போனு ஒர்க்கு போயிட்டு ஃப்ரீயா இருக்கும் போது கத்துக்க வேண்டியதா
ம் ஓ இப்ப நீங்க ஃப்ரீ டைம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க
ம் இதுக்கப்புறோ ஒர்க்கு தேட்ணு என்ஜாய் பண்ல இப்பதா காலேஜே முடிச்ச
ஓகே ஓகே ம்
அப்ற ஃப்ரீயா இருக்கும்போது கால் போக வேண்டியதா
சரி சரி என்ன படிச்சிருக்கீங்க
நா பிக்காமு நீங்க
நா பி ஏ டிஸ்கன்டினியூ இங்கிலீஷ்
ஏ
ஆ மேரேஜ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஆ ஒன் இயர் முடிச்ச ஃபினிஷ் பண்ண ரெண்டு செமஸ்டர் எழுதுன
ஆ
இந்த மாரி அலைன்ஸ் வந்துச்சு சரி மேரேஜ் பண்ணிட் டாங்க சரி கண்டினியூ பண்லா மேரேஜ் ஆயிட்டுன்னு பாத்தா ஹஸ்பண்ட் ஒத்துக்கல
அச்சச்சோ
அது அப்டியே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு அப்டியே பேபி ஃபேமிலினு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிடுச்சு
அச்சச்சோ
பட் ரொம்ப ஆசைப்பட்டு படிச்சே வேஸ்ட் ஆயிருச்சு ரெண்டு வருஷம் நா ஃபீட் பண்ணியிருந்தனா இவ்ளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டே
பி ஏ வே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சீங்களா
கஷ்டப்பட்டு இல்ல ஆசைப்பட்டு படிச்சே
ஓ ஜால்லியா எந்த ஊரு நீங்க
நா சென்னை நீங்க
நானும் சென்னை தா
ம்
நீங்க எங்க சென்னைல
சென்னையில நாங்க ஓல்டு வாஷர்மென் பெட்ல
புரில
ஓல்டு வாஷர்மன் பெட் தெரியாது
ம்ட்டு யோசிச்சிட் இருக்கே ஆவடி தெரியுமா உங்களுக்கு
ஆநா ஆவடி எங்க அம்மா வீடு ஆவடிதா
ஆவடி
ஆமா அதெல்லா தெரியாது ஆவடில ஆ ஆமா ஆ ஓகே ஓகே
ம் ஓகே ஓகே அதுதா
ம்
இப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க
இப்போ நா எ ஹஸ்பண்ட் ச எ ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கே இங்க வாஷர்மேன் பெட்ல இருக்கே ஓல்டு வாஷர்மேன் பெட்
ம் பேசினே அப்றம் இப்போ இப்போ ஒர்க் போயிருக் காறா ஹஸ்பண்ட்டு
ஆ போறாரு அவரு ஒர்க் போறாரு
ம் பாப்பா
பாப்பா ஒரு வயசாவ்து பாப்பாக்கு
ஓ இது ஊருக்குலா வர மாட்டங்களா இங்கெல்லா ஆவடில்லா
ஆ வருவே அம்மா வீட்டுக்கு வருவே எப்பயாச்சு
ஓ நீங்க முடிச்சிட்டு மேரேஜ் பண்ணிருக்கலால காலேஜ்
இல்ல அம்மா அப்பாக்கு ப்ரெஷரு சீக்கிரமா பண்ணணு கமிட்மெண்ட்ஸ் நெறைய
ம்
அதனால சீக்கிரமாக பண்ட்டே அது ரொம்ப கம்பள் பண்ணாங்க எங்க வீட்டு சயடு அதனால பேசிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்பா ஓட ஃப்ரெண்டுங்கறதால நெறைய எப்டி சொல்றது
அதே ம்
அதனால பண்ணிட்டாங்க
அவ்ளதா நாங்களும் இதுக்கப்புறோ ஆனா நீங்கல்லா போய்ட்டீங்க இதுக்கப்புற தா எங்களுக்கு நா இவ்ளோ நாள் ஜாலியாருந்தே
ம்
இதுக்கப்புற தா கஷ்டேவே பண்ணும்
ஆமா கஷ்டப்பட்டு வேலைக்கு போயி வீட்ட பாத்துக்கிட்டு இதுக்கு மேல தா உனக்கு ரெஸ்பான்சிபிலிட் டிஸ் அதிகமாகு
ஆமா ஆமா
உங்க பக்கத்துல யாரோ பேசுறாங்க போல எனக்கு அவர் வாய்ஸ் கேக்குது
இப்போ
ஆ
அப் ம் ம் இதுக்கப்பறந்தா நானும் போயிட்டு
ம்
நலுப்பி வேல தேட்ணும்
ம் ம்
உம் நல்ல ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபீஸ் மாரி ஒர்க் கெச்சா நல்ல ராணி மாரி ஒருத்த கெடைப்பாங்க
ஓ
ஆஹ
ஃபியூச்சர்ஸக்கு நெறய எக்ஸ்பெக்ட் பண்றீங்க போல
பெக்ட் பண்ல சும்மா சொல்றே சொல்லவு நல்லா இருக்கு நல்ல அது நம்மளை ஒரு நல்ல
கரெக்ட் தா வரப்போறவங்க ராணியா
அதுலா நம்போ ஒரு ஜாபுக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்
நீங்க ஜாப் போயிட்டு நல்லா செட்டில் ஆய்டீங்கனாலே உங்களுக்கு போதும் பியூச்சர் ஒய்ஃப்பும் நல்லா நல்ல படிக்கா வருவாங்க
ம் ம்
நீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்க லவ் அதெல்லா இல்லயா
லவ் எல்லாம் இருந்தது காலேஜும் போய் ச்சுல்ல போச்சு
அய்யோ
ஒரு ம் அது வந்து அவுங்க கூட இருக்குற ஃப்ரெண்டே கொஞ்சோ முடிச்சு வுட்டாங்க
அய்யயோ அதா இருக்கிறதுலயே இரிடேட் தெரியுமா கூட எல்லா தெரிஞ்சவங்களே நமக்கு வந்து அகேன்ஸ்டா ஏதாச்சு பண்ணம் போதுதா இரிடேட் ஆகு
ம் ஆமா ஆமா அவுங்க ஃப்ரெண்டு அவுங்க ஃப்ரெண்டு் வந்து எனக்கு புடிக்காது அந்த பொண்ணுக்கு என்ன புடிக்காது எனக்கு அந்த பொண்ண புடிக்காது ஆனா அவ கூட இருக்குற பொண்ண என்ன புடிக்கு
ஓ
றோ மேரி கொஞ்சோ நல்லா போய்னுந்துது அதுக்கப்புற வந்து ம் மேரி நம்மள பத்தி சொல்லி
சொல்லி ஏதாச்சு சொல்லி பண்ணிருக்கலா
ம் ஆனா அந்த பொண்ணு வந்துடு எங்க ஊரு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு எங்க ஊரு அந்த பொண்ணு வெ அதா என் கிளாஸ் பொண்ணு எல்லா
ம்
இந்த புள்ளயே நா பேச மாட்டேன்சி அப்டியே சொல்லிச்சி சேரி நானு பேசர்தில்ல காலேஜி படிக்குபோ சண்ட எவ்ளோ ச காலேஜில படிக்கும்போது எவ்ளோ சண்ட வந்தாலு பேசுவாங்க இப்ப நம்ம காலேஜி முடிச்சிட்டோமா
அவ்ளோதா சுத்தம் காண்டக்டே இல்லையா
ம் ம்
ம்
சேரி நம்மளு உட்டுட்டோ அது சேரி உடுங்கோ
இதுல எங்க இந்த லவ்லா பண்ணி நா காலேஜ் படிக்கும் போத நா காலேஜ் படிக்கும் போதே எனக்கு அதுக் சான்ஸே கெடைக்கல ஒன் இயர் தானே படிச்சே
அச்சச்சோ ரொம்ப மிஸ் பண்றீங்க போல
ஆமா கண்டிப்பா ஏன்னா அந்த ஒன் இயரே வந்து எனக்கு எப்டி சொல்றது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல என்ஜாய்மெண்ட்டா இருந்துச்சு
எந்த காலேஜ் பட்சிங்க நீங்க
நா ஐயோ பேர் மறந்துட்டேனே ஆ
கெதா
இல்ல இல்ல மஹாலஷ்மி மஹாலஷ்மி காலேஜி இருக்குள்ள ஆ ஆ ஆ அங்க அங்க
உமன்ஸ் காலேஜ் தானே அது
ஆமா உமன்ஸ் காலேஜ் தா பட் இருந்தாலு அந்த காலேஜ் விட்டு வெளிய வந்தா நெறைய பேர் இருப்பாங்க சைட்டு அதெல்லா நெறைய இருத்துச்சு
பரவால்லியே எக்ஸ்பீரியன்ஸான ஆள்தா நீங்க
ஹ்ம் அவ்ளோ ஒன்னு இல்லங்க ஒன் இயர் தாங்க நா ஸ்கூல் படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூல் தாங்க
அச்சச்சா அப்போ ரொம்ப
அதெல்லா ரொம்ப ஆச தா இந்த பிலிம்ல பாத்துலா இந்த த்ரீ மூவில்லாம் பாத்து ரொம்ப இன்ஸ்பைர் ஆன செரி நம்மளு ஸ்கூல் போம்போது காலேஜ் போம்போது பட் கடவுள் அதுக்குலா நமக்கு குடுத்து வைக்கல
ஹ ஹஹ நா ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சோ ஜாலியா இருந்த காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்த
ம்
காலேஜ் முச்சே அப்புறோ எல்லாமே முஞ்சி அடுத்த தேரட் இயர்ல லாஸ்ட் செம்ம வேற இருந்தது அப்பதா நா ஒரு கொஞ்சோ அவுள் தா அப்டியே ஒரு டி மோட்டிவா ஆயிட்டே இது
விடுங்க ஜாப் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கன புது ஃப்ரெண்ட்ஸ் கெடைப்பாங்க உங்களுக்கு கொஞ்சோ அங்கே மோட்டிவேட்டடா இருக்கு
இனிமேட்டு எல்லா எங்க இருப்பாங்க அவுங்கல்லா எப்போ நம்மளுக்கு மேல செட்டிங்கா இருப்பாங்க
உம்
அங்கே ஒன்னு பண்ண முடியாது இது
கரெக்ட்டு உங்க வீட்ல அம்மா அப்பா எல்லாரு எப்டி இருக்காங்க
ம் நல்லா இருக்காங்க
ம்
உங்க வீட்ல நீங்க எத்தன பேரு
நா அ மாமனார் மாமியார் எ கஸ் பெண்ட் நானு பாப்பா நாலு பேர் உங்களுக்கு சிப்லிங்ஸ் இருக்காங்களா இல்ல மாமியார் வீ ட்ல மாமனாரு ஹஸ்பண்டு ஒர்க் போறாங்க நாங்க ரெண்டு
ஓ ம்ம் இல்லல்ல அண்ண வச்சுருக்கா
அண்ணா ஒருத்தர்
ம் சரி ஓகே நன்றி
டைம் பினிஷ் ஆய்ருச்சா சரி ஓகே நெக்ஸ்ட் கால்ல பேசலாம் ஆ பண்ணுங்க
உம் எ பைத்தியம்